வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி
ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி மதியம் சாப்ட்டாச்சு
ஆ முடிச்சாச்சு இப்ப டீ குடிக்கணு தோழி சாப்ட்டு எல்லா முடிச்சாச்சு எல்லாருமே சொல்லுங்க தோழி இன்னக்கி என்ன தலைப் பு பத்தி பேசலாம்
இன்னக்கி நம்ம வீட்ல வெக்கக்கூடிய சின்னச்சின்ன தோட்டக்கலைய பத்தி பேசலாமாங் தோழி
அ செரிங்க தோழி கண்டிப்பா
ம் இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந் து மேல மா டிலதா குடியிருக்கோ ஆ சொந்த வீடுதா மாடிலதா இருக்கோ சோ அதனால வந்து பாத்தீங்ன்னா நெறைய தொட்டியில வந்து ஆ சின்னச்சின்ன செடிகள் வந்து வெ ச்சிருக்கோ என்னென்ன இருக்கு அப்டின்னா சோ ற்று கற்றாழை கற்பூரவல்லி துளசி ஆ பெரண்டை அந்த மாதிரி வந்து மருத்துவ குணங்களுடைய செடிகள வந்து வெச்சிருக்கோ காரணோ என்ன அப்டின்னா எங்க ஊர்ல இந்த ஏரியால வந்து பாத்தீங்ன்னா தண்ணீர் வந்து கொஞ்ச பற்றாக்குறை அதிகம் அதனால இந்த மாதிரி செடிகள் வந்து தண்ணீர் பயன்பாடு குறைவா இருந்தாலே போது நல்லா வளரு அதனால ஆ மரு த்துவ குணங்களுடைய செடிகள வந் து நாங்க வெச்சி வளக்கறோம் தோழி
ரொம்ப ரொம்ப நல்லது தோழி எங்க வீட்டுல செடி அப்டின்னா வெறும் முருங்கா செடி மட்டுந்தா இருக்கு தோழி முருங்கா அது இங்க வேற வேற செடி நாங்க பப்பாளி பழம் செடி கூட வச் சோம் தோழி ஆனா அது இங்க என்ன ஆயிடுச் சினார பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இந்த எலி வரும் எலி வருது நீங்க இது உரம் எல்லாம் போடாதீங்க இந்த நம்ம என்ன பண்ணுவோம் தக்காளி இந்த மாரி சாப்பாடு அரிசி அரிசி தண்ணி இதெல்லாம் ஊத்துவோம் இல்லையா அதுல்லாம் ஊத்த றிங்க இங்க எல்லாம் நறையா எறி எலி வருது அப்டி சொல்லிட்டு வக்கவே விடல சரி அந்த மாரி எதுமே போடாதுனால மண்ணும் செரியா இல்னால அந்த பப்பாளி மர மே அப்டே வேஸ்ட்டா போயிடுச்சி ஆனா அந்த முருங்கா செடி மட்டும் நல்லா இருக் கு தோழி அதுல கொஞ்சம் முருங்கா வரும் அது பறிச்சி சாப்படவுபோது அது ரொம்பவே நல்லா இருக்கும் தோழி நல்லா இனிப்பா இருக்கும் எங்களுக்கும் இந்த செடி எல்லா வளக்கணும் ரொம் ப ஆச தான் ஆனா இங்க ரொம்ப ஸ்டிட்டு தோழி இங்க பக்கத்து பக்கத்துல எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டேண்டிங் அவ்ளோவா கடையாது
நிச்சயமா தோழி நிச்சயமா முருங்க மரத்திலயுமே நமக்கு நறையா பயன்பாடுகள் வந்து இருக்கு ஆ அது வந்து பாத்தீங்கன்னா முருங்க கீரையில வந்து ரொம்ப இரும்பு சத்து அதிகன் சொல்லிட்டு சொல்லுவாங்க
ஆமா தோழி அது மிகவும் சரியானது
ம் முருங்கக்கீரைய வந்து நம்ம சூப்பு வைத்து குடிச்சா நமக்கு ரத்த சோகை குணமாகும் ஆ நமக்கு ஒடம்புக்கு வந்து வலுவ தரும் அதே மாதிரி அந்த முருங்க கீரையினு டைய இலைகள் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம சாதாரணமா ரசம் வைக்கும்போது அந்த முருங்கை கீரையினுடைய தண்டயும் நம்ம வந்து கொஞ்சம் நாறு பயன்படுத்தினாலுமே அதுமே வந்து மருத்துவ குணம் இருக்குன் சொல்லி சொல்றாங்க அதே மாரி முருங்கக்காயும் வந்து
ம் அதே மாரியு முருங்க காய் கூட ரொம்ப நல்ல து தோழி
காயும் வந்து ந்து நிச்சயமா நறையா மருத் துவ குணங்கள் வந்து இருக்கு தோழி நீங்க தொட்டி வச்சி அதுல செடிகள் வந்து வைக்கலாம் தான தோழி
ஆமா அந்த மாரி இங்க மேல இங்க மொட் டமாடியில வச்சி மெயின்டன் பண்ணனும் சரி அது பண்ணலான் பாத்தா எங்க வீட்ல ஒண்ணுக்கு மூணு பொர்ல பூன இருக்குது அதுங்க ரொம்ப கலாட் டா பண்துங்க அந்த மண்ணெல்லா தோண்டுதுங்க அதுல மண்ணு இருந்தாலும் தெரியு இல்ல பூன அங்க வேணா எங்க வேணா போயிடும் உச்சா போயிரும் செரி அத தொட்டில இந்த மாரி வக் இருக்கும்போது கூட அது தோணிட்டே இருக்கு இல்லன்னா மரம் எல்லாம் பிச்சு போட்டுருது சரி அதனாலயே எங்களால செடி அவ்ளோவா வளக்கவே முடியல ரொம்ப ஆச தான் வளக்கணும் அப்டின்ட்டு அதே மாதிரி வீட்லயும் யாரும் கெடையாது சரியா அது மெயின்ட்டன் பண்ற மாதிரி இப்போ பூலிங்க வேற வச்சிட்டு ரொம்ப கஷ்டம் அது ம மரம் எல்லாம் வளக்கறதுலா இப்ப பசங்கல பாக்கறது கரெக்ட்டா இருக் கு அதுக்குன்னா நம்ம கரக்ட்டா தண்ணி எல்லாம் எனக்கு எனக்கு ஒரு கொழந்த இருக்கு திங்க ஆ மேல கா இருக்காங்க அவுங்களுக்கும் ஒரு கொழந்த இருக்கு ரெண்டும் ஒரே வயசு கொழந்த நாங்க ரெண்டு பேர் தான் வீட்ல இருக்கோம் பியா இவங்கள பாத்துக்கறதே கரெக்ட் அ இருக்கு தோழி
ஓ சரிங்க தோழி சிறு வயது குழந்தைகளோ
ஆமா ரெண்ற வயசு தா இப்போதா ரெண்ற வயசு சாகுது ரொம்ப சேட்டையா இருக்கு தோழி இவங்கள புடிக்கிறதே ஒரு பெரிய வேளையா இருக்கு
புரியுது தோழி புரியுது புரியுது என்ன மாதிரி உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு நீங்க தருவீங்க
அ இவுங்க்ளுக்கு இப்ப நா ஸ்நாக்ஸ் டைம்ல அப்டின்னு பாத்தீங்க்ன்னா இந்த இது இருக்கு இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ அதுது கொஞ்ச நல்லா ஸ்டீம் பண்ணி அத் து குடுப்ப அதுக்கப்பறமா இந்த சோளம் இரு ல்லியா இதெல்லா ஈவ்னி்ங் டைம் ஸ்நாக்ஸ் லந்து ப சாதோ பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம என்ன சாப்புடறோமோ அ அந்த மாரி அதே சாப் படு இப்ப நா அவங்க சின்னதா இருக்கும்போது ஒரு வயசு இந்த மாரி இருக்கும்போது சரி அந்த கேரட் ரைஸ் பொட்டட்டோ ரைஸ் அந்த மாரி அ குடுத்து ட்ருந்தே இப்போ கொஞ்ச வளந்துட்டாங்க இப்ப கொஞ்ச நல்லா காரோ எல்லா நம்ம சாப்புடுற மாதிரியே ஊட்ட சொன்னாங்க மருத்துவரு அதுனால நம்ம என்ன சாப்புடுமோ வீட் டல ரசம் சோறுனா அதே அவுங்களுக்கு ஊத்திர்றது தோழி கறிக்கொழம்புன்னா நல்லா விரும்பி சாப்டுவாங்க அத மாதிரி மீன் வருவல்ல அந்த மாரினா கூட ரொம்பவு வர ரொம்ப விரும்பி சாப்புடுவாங்க எங்க பொண்ணு
புரியுது தோழி புரியுது நல்லா சத்தான ஆதாரங்களா சிறு வயதிலேயே பழக்குறீங்க மிக்க நன்றி ரொம்ப நல்லா நல்ல உணவுகள வந்து நெறயா பெற்றோர்கள் வந்து அத பண்ண மாட்டாங்க ச் குழந்தைகள வந்து சிறு வயத் இதல்லா ஒரு நாலஞ்சு வயசு வரைக் க்குமே காரல்லா வந்து குடுக்கவே மாட்டாங்க அப்ப அந்த கொழந்தைங்க பெருசா க்கு போது நிச்சயமா அவுங்க வந்து கஷ்ட் டப்படுவாங்க அந்த மா நிச்சயமா தோழியா நா அந்த ம் மாதிரி இல்லாம நீங்க அனைத்து வாழ் யன உணவுகள யோ நம்ம சிறு வயதிலேயே பழக்கிறது வந்து
அது இந்த கேரட்டு இந்த கீர எல்லாங்கூட அழகா சாப்புடுவாங்க ஏன்னா நாங்க என்ன சாப் குருமோ அதுவே குடுத்துக் பழக்கந்தாங்க கீர கூட குடுத்தா சாப்ட்ருவாங்க இந்த மாதிரி கேரட் சும்மாவே சாப்ட்ருவாங்க
தொழி என்னுடைய மகனுக்கு நா சிறு வயதுல ரு இப்ப என்னுடைய மகன் வளர்ந்துட்டா ஆனா ஆனால மே நா வந்து அனைத் த்து வகையான காய்கறிகள் என காய் தா புடிக்கு அதுதா புடிக் இருக்கு அப்படின்னுல்லா வந்து சொல்றதுக்கு வந்து அளவ்டு கிடையாது என்ன காய் இருக்கோ அந்த காய நிச்சயமா வந்து அனைத்து ஏன்னா ஒவ்வொரு வகையான காய்களயுமே தனித்தனி சத்துக்கள் வந்து இருக்கதா செய்யுது அதனால அ அனைத்து வகையான காயு அனைத்து அனைத்து வகையான பழங்களு எதுவா இருந்தாலு அப்ப நம்ம வந்து சாப்பிட்டு பழ கேட்கணு அப் அப்படிங்கற ஒரு வழக்கத்த தா நானு வந்து பழக்கி விட்டுருக்கே தோழி அதே மாதிரி நிச்சயம் ஆ நிச்சயம் எது ஏதோ ஒரு வகை சுண்டல் ப வகைல வந்து தினமுமே வீட் ல இருக்கு இன்னைக்கு கூட வந்து பா த்தோ அப்படின்னா நம்ம உணவு கொழம்பு ரசோ அப்படி இருந்தாலுமே நிச்சயமா இன்னைக்கு வந்த அந்த ராஜ்மா பீன் அந்த பெரிய அளவு பீன்ஸ் வந்து இருக்கு உள்ள தோழி அது வந்து இன்னைக்கு வந்து குடுத்தோ டெய்லியு ஒரு சுண்ட உடல் வயிறு வ ப பகை வந்து நிச்சியமா வந்து சாப்படணும் தோழி ஒரு நாள் வெள்ளை சுண்டல் ஒரு நாள் கருப்பு சுண்டல் ஒரு நாள் பட்டாணி ஒரு நாள் பீன்ஸ் ஒரு நாள் சோயா பீன்ஸ் அந்த மாதிரி அல்லது முட் டை அந்த மாதிரி புரத சத்து நிற இருந்த உணவுகள் வந்து நிச்சயமா சிறுவயதிலிருந்தே பழக்கிட்டா அவங்க பெருசாகும்போது இந்த எலும்புகள் மூட்டுவலி அந்த மாதிரி குறைபாடுகள்ல இருந்
சொன்னிங்க தோழி
நிச்சயமா ஆ அந்த வலிகள்ல வந்து அவஸ்தப்பட மாட்டாங்க
ஆமா தோழி கரெட்டா சொன்னீங்க நானும் இந்த சன்னா எல்லாம் இருக்கு இல்லையா இந்த கபூலிச்சனா அதெல்லாம் ஒண்ணு ரொம்ப விரும்பியே சாப்டுவாங்க அதே மாரி இந்த குட்டி குட் டியா எல்லாம் வருது இல்லையா இந்த ஒ ஒடச்சக்கரனல்லை
ம் ம்
இருக்கல அதெல்லாம் நல்லா விரும்பி சாப்டுவாங்க இந்த பருப்புல இந்த பாத்தீங்கன்னா கபுளிச்சனா அந்த காராமணி அதெல்லா ரொம்ப விரும்பி சாப் புடுவாங்க என் பொண்ணு ஏனா அது எல்லாம் ரொம்ப நல்லது கூட அவுங்களும் அந்த மாரி ஒரு பவுல்ல போட்டு குடுத் தா அப்டியே உக்காந்து அழகா சாப்டுவாங்க ஒன் னு ஒன்னா எடுத்து எடுத்து சாப்டுவாங்க தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா அதே மாதிரி பாக்கெட் புடோ அல்லது ஜங்க் ஃபுட்டு வந்து எக்காரணத்த கொண்டும் பழக்க கூடாது அதுக்கப்புறம் பிஸ்கேட்டு வகைகள் பேக்கரி மைதா வ கைகள் ஆ அதிகமாக பொறிக்க பட்ட எண்ணெய் வகை கள் வந்து நம்ம பழக்க கூடாது தோழி
ஆமா நீங்க ரொம்ப கரட்டா சொன்னீங்க தோழி ஆ ஏன்னா இப்ப பசங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே இந்த இனிப்பு சக்கர இருக்கிற பொருள் தா ரொம்ப விரும்பி சாப்படறாங்க அதனால ஆ எ பொண்ணு அதிகமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லா நா வாங்கி தருது இல்ல வீட்டுல இந்த ஆப்பிள் இந்த திராட்சை இதெல்லா என்ன பண்ணுவே கட் பண்ணி கொடுத்தன்னா சாப்பிட்டுருவாங்க திராட்சை கூட ஒரு பவுல போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு குடுத்தா ஃபோக்கு அது அப்படியே குத்தி குத்தி ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிடுவாங்க சோ இந்த இந்த மாதிரி ஒரு ஹெல்தி ஃபுட தா நா நானு தந்துட்டு இருக்கே அதே மாதிரி முட்ட இந்த மாதிரி நம்ம நம்ம பாயில் பண்ணி கொடுக்கு போது அதுவு ரொம்ப நல்லது அது ஒடம்புக்குன்னு அதுவு ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டைய ஆவது கம்பல்சரி அவங்களுக்கு குடுத்துடுறது தோழி
நிச்சயமா தோழி நிச்சயமா நல்ல பழக்க வழக்கங்கள் தா வந்து ஆ ஒரு ஆரோக்கியமான ஒரு உறுப்பினரை வந்து சமுதாயத்துல உருவாக்கு அதே மதிந்து வந்து பாாரத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையுமே குளிர்பானங்கள் வந்து குடுத்து பழக்க கூடாது அது நா வந்து முக்கி முக்கியமா என்னுடைய மகனுக்கு வந்து நா சொல்லுவே ஏன்னா விருந்தினர் வீட்டுக்கு போனாலோ அல்லது விழாக்களுக்கு போன் நாளுமோ இந்த குளிர்பானங்கள் குளிக்கிறது குடிக்கிறது வந்து இன்னைக்கு ஒரு தினசரி பழக்கமாவே வச்சுருக்காங்க
ஆமா
சாப்பிட்டா ஒடனே கோ கோ கோலா ஸ்ப்ரைட்டு அல்லது இரண்டும் கலந்து குடிக்கிறது நாங்க ஒரு உறவினர் விட்லயே பார்த்திருக்கோ எத்தன பேர் என்ன சொன்னாலு என்னோட டைய மகன் வந்து அத வந்து குடிக்க மறுத்துருவாரு நானு வந்து சொல்லியிருக்கே எந்த இடத்துக்கு போனாலு நம்முடைய குணத்த விட்டு நம்ம மாத்தக்க கூடாது அதையெல்லா வந்து யாரு சொன்னாலுமே எந்த ஒரு நானு அத அருந்த மாட்டே என்னுடைய மகனு அந்த எடத்துல நா இருந்தாலு இல்லாட்டியு அத வந்து என்னோட அம்மா சொல்லிருக்காங்க அருந்த கூடாது அவ்ளோ தா அதனால அது எனக்கு வேண்டா
ரொம்ப நல்லது தோழி ரொம்ப ரொம்ப நல்லது தோழி உகிட்ட பேசினதே ரொம்ப மகிழ்ச்சி தோழி மீண்டு தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி நன்றி வணக்கம் ஆ